ஹலோ
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
ஆ
ஹலோ கேக்குதா
ஹலோ ஆ கேக்குது உங்குளுக் கேக்குதா ஹலோ கேக்குதா எனக்கு கேக்குது உங்குளுக்கு கேக்குதா
கேக்குது உங்குளுக்கு கேக்குதா
கேக்குது கேக்குது இங்க மழ வேர பேஞ்சுச்சுல டவர் கெடைக்கவே இல்ல அங்க மழையா சரியான மழ ம் சாப்ட்டாச்சா
ம் இல்ல இன்னோ இனிமேதா ரெடி பண்ணணோ செரி அதுக்குள்ள
அப்டியா செரி என்ன சாப்பாடு செரி செரி டைம் ஆயிடிச்சே ஒம்போதாயிடுச்சே
இன்னிக்கி லேட்டா தா சாப்டுவாங்க எல்லாரோ நாளைக்கி ஸ்கூல் வேற இருக்குல்ல எல்லாத்தையு இப்ப நா பிரப்பர் பண்ணி எடுத்து வைக்கணோ கரக்டா
ஆமா ஸ்கூல் இருக்குன்னு மின்னாடியேதா பிரப்பேர் பண்ணி சாப்புட வெச்சு தூங்க வெக்கணோ நீங்க லேட்டாகோ என்றீங்க
அவ அவனுக்கு இல்ல இதுல்லா நா எடுத்து வெக்கணோ டிரெஸு யூனிஃபார்ம் எல்லாத்தையு சார் கழட்டி ஒரு ஒரு மூளையில போட்ருப்பாரு
ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ செரி செரி செரி செரி சண்டே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் செஞ்ச்சீங்க ஆமா நாங்க காலைல தேடுவோ எம் பொண்ணல காலைல்லாம் தேடுவோ நான்வெஜ் எதுவும் செய்யிங்களா மதியம்
அதுவே இன்னும் கொஞ்சம் பிரெஷர் ஆயிடும் ஏன்னா எனக்குமே சண்டே லீவு அந்த ஒரு நாள் ஃப்ரீயா இருக்குறது அவ்ளோ ஜாலியா இருக்கும் திரும்ப மண்டையோட அறக்க பறக்க கெளம்பும் போது எப்பா ஏண்டா வேலைக்கு போறோன்ருக்கும்
அங்க போணோன்னா ஆனா மைண்ட் மாறிடுது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுது இல்ல
ஆமா வேலைக்கு போனா ஏன்டா வீட்டுல இருக்கோன்னு தோணுது
ஆமா
வேலையிலே நம்ம இருந்துரலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸ்
அது என்ன ப்ரஷர்னா எல்லாரையும் கெளைப் ப்பி நம்பளும் கெளப்பி போறது கொஞ்சோ பெருசா இருக்கு அதேதான் போயிட்டோம்னா ஒன்னும் தெரியாது நமக்கு
ஆமா சிஸ்டர்
நாள் உம் உம் நாளைல இருந்து டியூட்டி போணும்
ஆமா நாளையில இருந்து வேல ஸ்டார்ட் ஆயிடும்
ஆமா மூண் நாள் லீவு எப்டி போச்சி
அதா மூண் நாள் ஜாலியா இருந்துச்சு நமக்கு வேல இருந்துச்சு பசங்க மட்டுந்தா லீவு எனக் கு சாட்டர்டே வரைக்கு இருந்தது நமக்கு தா இங்க வீட்ல வேல வுடவே வுடாதே சண்டே மட்டுந்தா நமக்கு லீவு
ஹெல்ப்புக்கு யாரும் இல்லையா அத்த மாமானா இல்லையா
இல்ல அத்த எறந்து பேயிட்டாங்க
அப்டியா ஆ ஆ
ஓ மாமா இல்ல நா அம்மா வீட்லதா இருக்க
சேரி சேரி சேரி
ம் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க வந்துட்டு மட்டன் கொழம்பு
அதே முட்ட மட்டன் கொழம்பா ஓகே ஓகே
ஆ ஓகே நீங்க முட்ட கொழம்புலா வச்சாச்சா
ஆமா எப்டி உங்க வீட்ல வந்து சாப்பாடு டேஸ்ட்டா இருந்துச்சுன் சொல்லுவாங்களா ஹலோ
ஆ சொல்லுவாங்க
சொல்லுவாங்களா இல்ல அப்டி சொல்லிக்க வேண்டியது
ஆ
நா பண்றது எங்க அப்பா அசிங்கமா திட்டுவாங்க
ஆ ஐயயோ ஏன் எப்பயாது நல்லா இல்லனா
பா
எப்பயாது நல்லா இல்லனா திட்டுவாங்களா எப்பயாது நல்லா இல்லனா திட்டுவா
இல்ல இல்ல நா வந்து மோஸ்ட் ட்லி அதிகமா எனக்கு சமைக்க தெரியாது நா கொஞ்ச கொஞ்சந்தா செய்வே அது மாதிரி நான்வெஜ்ல வந் து ஆ கிரேவி இந்த சிக்கன் கிரேவி மட்டுந்தா செய்வே மத்தபடி ஃபிஷு பிரியாணி இது எதுவுமே தெரியாது அத எல்லாமே அம்மாதா செய்வாங்க
ஆ ஆ
அத ஒரு நாள் பிரியாணி ட்ரை பண்ணே நானு ஒரு நாள் பிரியாணி ட்ரை பண்ணே சிஸ்டர் சரி நம்ம கையால ஒரு நாலு பேர் சாப் பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணே எங்க அப்பா திட்னாரு பாருங்க அதுலேருந்து வெறுத்து போயிட்டே அதுல இருந்து வெறுத்து போயிட்டே பண்ண கூடாதுன்னு சரி அது அவங்க வந்து நம்மள என்கரேஜ் பண்ணனுல
ஆமா
எங்க அப்பா காலையில நல்லா இருக்கும் போது சாப்டுட்டாங்க நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ட்டாங்க வந்து நீ எப்டிமா ஆஹ ஆ காலையில ஏதோ மனசு கஷ்டப்படக் கூடாதுன் நா சாப்ட்டுட்டே ஆனா சத்தியமா அத வாயிலே வைக்க முடியலமா தயவு செஞ்சு இனிமே செஞ்சுறாத
ஐயயோ அப்டிலா சொல்லலாமா ஒரு பிள்ளைகிட்ட ஏனா நீங்க உங்க கையால்லா சாப்பணுன்ற நெனைக் க்கிற எண்ணமே நல்ல எண்ணோ இல்லயா எல்லாரு இம் மாரி நெனைக்க மாட்டாங்க
அது மாதிரி நா புதுசு புதுசா யூடியூப் லா பாத்து கொஞ்சோ கொஞ்சோ ட்ரை பண்ணுவே
நீங்க செய்ங்க பத் கிலோ அந்த அளவு செஞ்சு பாருங்க இப்ப எனக்குமே பிரியாணி வராது நா செய்ய மாட்டே என்னன்னா பாப்பாக்கு அதா ப்டிக்கோ பிரியாணி தா புடிக்கோ ஓ அத அப்டியே கேட்டுக்கோங்க கேட்டு பக்கவத்த சொல்லிக்க வேண்டியதா ம்
அதா அவங்க சொல்ற மாரி தா பண்ற ஆனா அந்த டேஸ்ட்டு வர மாட்டேன்து
அது ஒடனே எப்டி வரோ ஒரு சிலருக்கு அந் கை பக்குவம் வரு நம்ப செய்ய செய்ய தா வரோ இப்ப எங்க வீட்லயே மாமியார் வீட்லயே பாத்தீங்கன்னா மீன் மட்டுந்தா செய்வாங்க
ம்
மீன் மட்டு தா வாங்குவாங்க கறி வந்து அவ்ளோவா வாங்க மாட்டா ஏன்னா பிக் அவங்க ஜாயிண் ஃபேமிலியா அன்னால கறில்லா வாங்கி அவ்ளவா கட்டுப்படியாகதுன் வச்சுங்ளே அதனால மீன் வாங்கனாங்கன்னா ஒரளவு எல்லாருக்கு கட்டுப்படி ஆவன் வாங்குவாங்க அதனால எனக்கு கறி கொழம்பு வெக்கிறதே தெரியாம போய்டுது அப்புறோ அப்புறோ தா இப்ப பசங்க விரும்ப விரும்ப தா வாங்கி அம்மா மாதிரி செய்ய செய்ய ஆரம்பிச்சு இப்ப அது கறி கொழம்பு எனக்கு வந்துருக்கு எனக்குமே பிரியாணி வராது பிரியாணியு நா பண்ணதா பாக்குற பிரியாணி போட்டோம்னா நா நெறைய போட்ற மாரி வரோ அது நமக்கு சரி வராது அதனால எப்பவாது பிள்ளைங்களுக்கு நானு அது தா அந்த பிரியாணி மட்டும் போட கத்துக்கிட்டோன்னா பிள்ளைங்க கேக்குமோதெல்லா அடிக்கடி செஞ்சு குடுக் கலா
ஆமா
அதுக்கு இப்பதா ஒண்ணு கண்டுபுடிச்சிர்க்க இல்ல சிஸ் அதா அது ரைஸ் தா கார்ணோ பிரியாணி நல்லா அது ரைஸு தா காரணோ
ஆ ஆ
நம்ம நார்மல் ரைஸ்ல செஞ்சோம்னா அது வந்து அப்டியேதா இருக்கோ ஆமா ரைஸ் தா மெய்ன் உங்களுக்கு நல்
பிரியாணி அரிசின் ஒன்னு இருக்
பாஸ்மதி ரைசு சீரக சம்பா ரைசு இது இப்ப என்னமோ ட்வெண்டி ஃபோர் கேரட் அரிசின் வந்துருக்காமே அதுவு அது மூணோ ஆமா ரைஸ் தா உங்களுக்கு மெயினே அதுதா பிரியாணி டேஸ்ட்டு குடுக்கறதே அந்த டொண்டி ஃபோர் கேரட் அரிசியில விஜிடேபுள் சாதமே செஞ்சுட்டு வந்துருக்காங்க பிரியாணி ஸ்மெல் அங்க ஸ்கூல்ல ஒரு நாளு என்னாங்க பிரியாணி எடுத்து வந்துருக்கீங்கன்னு கேட்டோ இல்ல அவ்வளோ நாங்க வந்து ரெண் டு க்ளா ரெண்டு க்ளாஸ் தள்ளிதா உக்காந்து ச ஓப்பன் பண்ணுவோ ஏ ஓப்புடியாள்தா அவுங்களுமே அத்னால சமைக்கு சமைக்குந்தா இல்லன் சொல்லல என்னது இந்தளவுக்கா சமச்சிட்டு வந்துரு க்கு என்னடாதுன்னு பாத்தா விஜிடேபுள் சாதந்தா அதுல ஒண்ணுமே போடவு இல்ல வெறு பட்டாணி தா போட்டு எடுத்துட் வந்துருக்காங்க வெறு பட் பட்டான் அ ரை அதா கேட்டான் நா கேக்கல நா வந்து அந்த மார்ல்லா போய் நம்ப வழியக்கல்லா கேட்டுக்க மாட்டோனு வெச்சுக்கோங்களே நம்பளா அத யோசிக் கணோ அப்டின் சொல்ட்டு மத்தவங்க கேட்டாங்க அப்ப வந்து ட்வெண்டி ஃபோர் கேரட் அரிசி இது அப்புடின் சொன்னாங்க அவுங்க பக்கத்து ரெண்டு க்ளாஸ் தாண் டி யாரு பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கான் மத்த ஸ்டாப் கேக்கும்போது என்னடா அந்தளவுக்கா ஸ் ப்ரெட் ஆயிட்டு அப்டின்னு நானு யோஸ்ச்ச செரி அப்போ வந்து ரைஸ் தா காரணோ பிரியாணி டேஸ்ட்டுக்கு
அதாங்க
ம் அதா மூணு இப்ப மூணு ரைஸ் ஸுருக்கு அ நீங்க நீங்க பண்ற ப்ராசஸ பண்ணுங்க இந்த ரைஸ மட்டு மாத்தி பாருங்க ஆனா வந்து கொழஞ்சிடாம பாத்துக்கணு ஆ கொழஞ்சிடாம பாத்
கரெக்டா தண்ணி வெக்கணு
ஊற வெக்கும்போதே ஒரு நல்லெண்ணெயோ இல்ல ஆயிலோ எதோ அத சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது வந்து கொழையாதா உதிரி உதிரியா இருக்குமா
ஓ நம்ம த அரிசி ஊறவெக்கும்போதே
ஆமா நம்ம இந்த சைடு சிக்கன் ப்ரா சிக்கன் மட்டனோ ப்ராசஸ் பண்ணிட்டுருப்போம்ல அடுப்புல அந்த டைம் நல்லா கழுவிட்டு நீங்க ரைஸ ஊற வெப்பீங்க அப்ப ஊற வெக்கும் போது ஒ ரு ஒரு சொட்டோ ரெண்டு சொட்டோ எண்ணெ மட்டு உட்டீங்கன்னா அந்த ரைஸ்ல போய் அது ஒட்டிக் கு ஒன்னோடு ஒண்ணு ஒட்டிக்காம பலப்பலன் இருக்குமா இது எங்க மாமாவோட ஸ்டைல் எங்க மாமா வந்து சூப்பரா பண்ணுவாங்க
ம் இப்போ என்னோட ஹஸ்பண்டு செஃப்பு தா
அடக்கடவுள்
அதனாலயே ஆ அதனாலயே வந்து எனக்கு கிச்சன் சைடே வேல இல்லாம போய்ட்ச்சு
ஓ ம்
அம்மா சமைப்பாங்க அதுக்கப்பற நா நா இது மாதிரி இந்த கொஞ்ச நான்வெஜ் ஐட் ம் செய்றேன்னா எய ஹஸ்பன்ண்ட் செஞ்சுடுவாங்க அதனால எனக்கு கிச்சன் சைடே சுத்தமா வேல இல்லாம போயிடுச்சு நா பிள்ளைக்கு தேவையான இந்த ஸ்கூலுக்கு அந்த ஸ்நாக்ஸ் இது மட்டு தா போய் பிரிப்பேர் பண்ணுவ மத்தபடி இந்த வெஜிடேரியன் எதனாம் சமைக்க சாம்பார் ரசம் இது மாதிரிதா எனக்கு தெரியும் அப்டி நான்வெஜ் எலா செஞ்சா எய ஹஸ்பண்ட் செய்வங்க இல்லன்னா எங்க அம்மா செய்வாங்க
இருந்தாலும் நீங்க நீங்க சமைச்சு பத்து பேர் சாப்ப ன்னு நினைக்கிறீங்க பாருங்க அந்த நள் உள்ளத்தை பாராட்ட வேண்டும்
பிடிக்கும் எய கையால நாலு பேர் சாப்ட்டு அதுவும் நல்லாயிருக்க நல்லாயிருக்கான்னு கேட்டுட்டே இரு ப்ப நல்லா இருக்குன்னு சொன்னாலு நல்லா நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஐயோ அவங்க ஏய சந்ரமுகி மாதிரி மாற்றேன்னு கேட்பாங்க எயகிட்ட
இல்ல இல்ல வரு வரு நீங்க தா நம்ம இப்போ எது ஒன்னு வரலையோ அது என்ன ஆட் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோன்னுவச்சுங்கள நம்மளுக்கும் வந்துடும் ஆ அசால்ட்டா சொல்லு ஆ அத பண்ணுங்க மத்தபடி என்ன எல்லாமே இதுதா சிக்கன் ஆனா சிக்கன் பிரியாணி தா ஒரு டேஸ்ட்டாவே இருக்கு மட்டனை விட கொஞ்ச சிக்கன் பிரியாணி தா டேஸ்ட் கொடுக்குது தில்ல
ஆமா ச மட்டன் பிரியாணி வந்து தகட்டிடு
ஆ சாப்ட முடியாது ம் இருந்தாலுமே டேஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி அளவுக்கு அதுல வராதுல்ல
ஆமா ஆமா எனக்கு இப்ப ரொம்ப அ பிரியாணி திங்கினுபோல
இப்ப வந்து பிரியாணி பிரியாணியை தூண்டி விட்டாச்சு ஒன்பது மணிக்கு மேலே எங்க போயி சாப்டறது உடுங்க நாளைக்கு செஞ்சிருவோ கொஞ்சமா வாங்கியாச்சு செஞ்சிடுவோ கேட்டறிங்கா அண்ண
ஆ அவங்க செப் அந்த மலேசியாவில இருக்காங்க
இருக்காங்களாங்க ஓகே ஓகே அ அ
இப்ப லீவுக்கு வந்திருக்காங்க இப்போ திரும்ப போ ஒன் வீக்ல போறாங்க
பக்கத்துல வச்சுகிட்டு பிரியாணி வர்லங்கிறீங்களே என்ன நியா இது
ஆனா மத்தவ்ங்கள்ட கூட கத்துக்கலா மத்தவ்ங்கள்ட கூட கத்துக்லா ஆனா இவுரு கத்து குடுக்க மாட்டாரு இது மாரி நா அவ்ரு சமைக்கும் போது நா போய் பக்கத்துல நின்னா கூட அ நீ போ நா எடுத் நா செஞ்சுக்கிற நீ போ நா செஞ்சுக்கிற அப்டின்றுவாரு ம் இப்ப என்ன உங்க சீக்ரட் தெரிஞ்சு நா என்ன கடயா வைக்க போற அப்டின் கூட கேட்ட
அதான அப்டியே வச்சாலு உங்களுக்கு தான அது நல்லது
ம் சொல் அது அவரோட பழக்கமா என்னன் தெர்ல
இல்ல உங்கள பாராட்டிட கூடாதுன்னு நெனைக்கிறாரோ அப்டிதா நெனைக்கிற
இல்ல அவர விட நல்லா செஞ்சுட்டனா
அதுதா அதுதா அதுதாங்க அதுக்குன்னு ஒய்ஃப கூடவா சொல்லி தரமாட் டாங்க ஐயோ கடவுளே உடுங்க கத்துக்கலா இத சூப்பரா கத்துக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல
ஆமா நா அதனாலயே எதுமே அவர்ட்ட கேக்க மாட்ட நா மோஸ்ட்லி யூடியூப் பாத்து பாத்து நல்லாவே ட்ரை பண்ணி எக்கு பொக்காய்
ம் ஒன்னுல்ல எல்லாமே கொஞ்ச கொஞ்சமா போடுங்க கொஞ்சமா ஒரு அர கிலோ சிக்கனுக்கு ட்ரை பண்ணுங்க ஃபஸ்டு அதே அளவ நம்ம டபுள்லா மாத்திக்க வேண்டியதா ரெம்ப ஈஸியாதா இருக்கு மட்டன் கூட கொஞ்ச வேகறது மட்டன் கூட ரெண்டு தரவையா செய்வாங்க ஃபஸ்ட் ஒரு தரவ வேக வச்சு தனியா இது பண்ணிட்டு அதுக்கப்றோ ஏதோ செய்வாங்க போலது க்கு நா அதனாலதா பிரியாணி பக்கமே நா போ மாட்ட இல்ல நா ஒன்னு செஞ்சன்னா ஒன்னு உப் பு கூட போய்டு அது மாரி ஆயிடு நா அதனாலதா எங்க பொண்ணுதா பிரியாணி பிரியாணி என்ன பாடா படுத்து இன்னைக்கு கூட பிரியாணி செய்யின்னுச்சி எனக்கு ஒடம் செர்ல பாப்பா நல்லா வராது நா நெக்ஸ்ட் வீக் செஞ்சு தர அப்டின் சொல்லி வச்சிருக்க அதேமாரி இன்னைக் கறி கொழம்பூ எப்பொழுது வைக்கரது மாரில்ல கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா போய் ஒரைக்க ஆரமிச்சிருச்சி வேற
அய்யிய்யோ ஆ
நா தா சொன்ன ஒடம் முடியாதப்ப என்ன செய்ய சொல்லாத என் க ஒடம்பு வந்து அன்ஹெல்தியாருக் க்கு போது நா எ கையால செய்யறது கொஞ்சோ கொலாப்சாதா இருக்குன் சொல்ற காதுல வாங்கல அந்த ஒரப்போடயு சாப்ட்ருச்சுங்க